ஓ ம்
வணக்கம்
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா வந்து ஐ பி எல் மேட்சு பாத்துக்கிட்டுருக்கே சவுண்டு இல்லாம
ஓ ஓகே ஓகே நா ஒன்னு இல்ல அ இப்போ வந்து நைட்டு் டின்னருக்காக கொழந்தைங்கெல்லா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சோ அதா இப்போ இப்பதா நாங்க வெளியே போயிட்டு வந்தனால கொழந்தைங்கலா அப்டியே ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்லாயிட்டு சேஞ்செ ல்லா பண்ணுறதுக்காக போயிருக்காங்க நா அவுங்களுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கே சோ வந்தது ஆ டின்னர் சாப்பிடுவோ எல்லாருமே சேந்து
அ ரெடியா டின்னரு இல்லன்னா இனிமே தானா
இல்லேல்ல டின்னர் ரெடி இன்னைக்கி இந்த ராகி சேமியா அப்டின்னு செஞ்சிருக்கோ சோ அ ஸ்பெஷல் இன்னைக்கி மத்தியானோ ஆக்சுவலி நா பண்ண குக்கிங் ஆ குருமா பரோட்டா சோ அதனால ஈவி்னிங் இப்ப இங் கியு எப்படின்னா எங்க அம்மா டர்ம்ஸ் வச்சுக்கிட்டாங்க மத்தியானோ நீ சமைச்சா சாயங்காலோ நா சமைக்கிறே அது நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்பிடின்னு சேரி ஓகே ஆனா சில டைம் நா குக் பண்ணா அ ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் நானே குக் பண்ற மாதிரி இருக்கறனால இன்னைக்கி மத்தியானோ ஃபுல்லா அதுவு நா செஞ்ச குருமா பரோட்டாஸ் பண்ணாதா எங்க அம்மா சாப்பிடுவாங்க சோ இன்னைக்கி மத் தியான்னோ என்னோட டர்ன் சாய்ங்காலோ எங்க அம்மாவோட டர்ன் அப்புடின்னு நீங்க சொல்லுங்க என்ன டின்னர்ஸ்
இங்க டின்னர் வந்து சப்பாத்தியு அந்த ஸ்கிராம்பல்ட் எக்னு சொல்வாங்கல ட்ட சின்ன சின்னதா ஆக்கி வெங்காய போட்டு செய்வாங்கல அது ஆ மதியொ வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க
ஓ
ஆமா இங்க நா ஸ்கூல்ல வேல செய்றல இங்க எனக்கு லன்ச் இங்கயே ப்ரொவைட் பண்ணிடுவா ங்க இங்க ஸ்டாஃப் இருக் இருக்காங்க அ அதுக்குனு தனியா அவங்கதா நம்மளுக் கு செஞ்சு குடுத்தாங்க
ஹு ஹு ஹு ஹு ம்
கு மெயின் குக் வந்து அவர் லீவ்ல போயிட்டாரு சோ அசிஸ்டன்ட் தா இருக்கவங்கதா பண்ணாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ட் இல்ல பட் இருந்தாலு ஓகே என்ற மாரி அட்ஜஸ்டபிள் அதுதா நீங்க பரோட்டா குருமா செஞ்ச சொன் செஞ்சன் சொன்னீங்கல அது நம்ம தமிழ்நாடு ஸ் ஸ்டைல்ல பண்ணீங்களா இல்ல உங்க ஸ்டைலு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ணீங்களா நீங்க
இல்ல அது தமிழ்நாடு ஸ்டைல்ல தா பண்ண சோ ஆ லைக் இந்த ஆனா பரோட்டா மட்டு நா மைதால பண்ணல வீட் புளோர்லதா பண்ண இந்த கோதும மாவுலதா பிகாஸ் காலைல தா கொழந்தைங்கலா மேகி சாப்டாங்க ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த ஒரு மாசொ ஆயிடுச்சுனு ஆ செரி இன்னிக்கு காலைலியே அவங்களுக்கு மேகி செஞ்சு குடுத்து தாங்க எங்க அம்மா அதனால சரி பரோட்டா வந்து கோதும மாவுலயே செஞ்சனால ஆ ஒரு என்ன சொல்றது பேலன்ஸ் ஆயிடுச்சு ஆ அதுக்கப்றொ பாத்தீங்கனா இந்த லேயர்ஸ் எல்லா வரு இல்லையா பரோட்டால அது வந் து எங்க அம்மாக்கு நா பண்ணாதா வரு அப்டினு சொல்லி அது எங்க அம்மான்ட்ட இல்ல எங்க மாமியாரு அப்டிதா உன்ன மாதிரி லேயர் இதெல்லா வராதுன் சொல்லி
அப்டிதா உசுப்பேத்தி நல்லா வேல வாங்கிரு வாங்க நல்லா பில்டப் குடுத்து நீங்களூ ஓ அப்பிடியா சொல்லி நா பண்றன் சொல்லி நீங்க பண்ணிர்ரீங்க
அது ட்ரிக்ஸ் தா ஆனா எனக்கு எப்டினா எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்பவே புடிக்கும் சமச்சு சர்வ் பண்றது அந் மாதிரி ரொம்பவே பிடிக்கும் நா வந்து அவ்வளக்கா ஃபுட்டியே இல்ல பட் சாப்பாடு செ சமைக்கிறதுனா எனக் ரொம்ப ரொம்ப புடிக்கு யூ எஸ்ல இருந்தே நானு அமெரிக்கால அங்க எப் அப்டினா நறைய பாட்லாக்ஸ் பண்வோ லைக் ஃப்ரெண்ட்ஸூ எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொரு டிஷ் கொண்டு வருவாங்க ஆனா என்க்கு எப்டினா எனக்கு யாரு டிஷ் அலாட் பண்ணவே மாட்டாங்க நிக்கிட் தானா ஜஸ்ட்டு நீ வந்து ஸ்வீட் கொண்டு வா செஞ்சுட்டு அது மட்டும் போது அப் ப்டின் ஏனா அந்த ஸ்வீட் செய்யறதுக்கே நாலு மணி நேரொ ஆகு அந்தளவுக் டஃப்ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் எல்லா எங்கிட்ட சொல்லுவாங்க
நானு எனக் ஸ்வீட் செய்
அந்த ஸ்வீட் பேர் என்னது சொல்லுங்க
ஆ கலாக்கந் செய்வே அதுக்கப்றோ ரஸ் மலாய் செய்வே அ குலாப் ஜாமுன் செய்வே அ அதுக்கப்றோ இந்த கேரட் ஹல்வால ஹல்வா செய்வே அ கேரட் ஹல்வால்லா லைக் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் ஆய்ரு அதுக்கப்றோ
இதெல்லா நார்மலா கடைலே கெடைக்குதே ஏ நீங்க பண்ணிட்டுருக்கீங்க
நீங்க வந்து அ ஹோம்மேடுக்கு கடைல கெடைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்க சாப்ட்டு பாருங்க அதுக்கப்றோ உங்கள்க்கு தெரியு அதுக் கப்றோ இந்த ரபிடின் ஒரு ராஜஸ்தானி ய ஹ ஸ்வீட்ருக்கு அதெல்லா சும்மா சான்ஸே இல்ல ஏ என்ன டிஃப்ரன்ஸ்ஸுன் நா சொல்றே ஃபஸ்ட்ட ஃபால் வீ வ கடைல அ என்ன பொறுத்தளவுக்கு அவுங்க வந்து பவுடர் அ மில்க் பவுடர் எல்லா சேத்து வந்து செய்வாங்க விச் இஸ் அ என்ன பொறுத்தளவுக்கு அது ஹெல்தி இல்ல
ஆ அ
நா வீட்ல வந்து நாங்க பால் வெச்சு செய்வோ அதுக்கப்றோ டைம் கன்ஸ்யூமிங் அவுங்க எப்டின்னா அந்த பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமா ஆயிரு ஆனா நாங்க அந்த பால்ல செய்யம்போது டைம் ஜாஸ்தி ஆகுது அதுக் கப்றோ இன்யொன்னு பாத்தீங்னா ப்யூரிட்டி ப்யூரான நெய் அதெல்லாமே சேக்கிறது இனியொன்னு மெய்ன் என்னனா ஸ்வீட் அதுல சக்கர இல்ல அந்த அ ஸ்வீட் லெவல் வந்து நம்ம மீடியமா போடுவோ கரெக்டா ஆனா வெளிய வந்து இந்த தெகட்ற மாதிரி போடுவாங்க சோ இத வந்து இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நா வந்து அ ரஸ் மலாய் செயல் சோ செஞ்சு கொண்டு வர போம்போது அவ எனக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இதுதா டிஃப்ரன்ஸ் அப்டினு ஆனா நெஜமா நா ஃபஸ் ட்டு ஃபஸ்ட்டு யூ அமெரிக்கால இல்ல என்னோட வாழ்க்கைலியே அ செஞ்ச ஸ்வீட் டு வந்து ரஸ் மலய்
சூப்பர் இப்போ நீங்க வந்து அமெரிக்கால எவ்ளோ வர்ஷோ இருந்தீங்க நீங்க அங்க
அ நாலு வர்ஷோ இருந்தே நானு
ம் எந்த இயரு எந்த இயர்லர்ந்து எந்த இயர் வரைக்கு
அ டூ தௌசண் ஃபிஃப் டீன் இல்ல இல்ல நா டிசம்பர் டூ தௌசண் டூ தௌசண் சிக்ஸ்டீன்லருந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கு
அ ஓகே அ இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான
ஆ ஆமாமா ஆஃப்ட்ரு மேரேஜே தா
அ ஓகே நீங்க அங்க வந்து அ அங்கதா உங்களோட ரெண்டு பசங்களு பொறந்தாங்ளா
இல்ல இல்ல ஒரு பொண்ணு தா அந்த கோவிடு ஃபஸ்ட்டு வேவ் இருக்கமோது அ என்னோட ஃபஸ்ட்டு ம கேள் பேபி பொறந்தா ஆனா எப்டின்னா அவ சிக்ஸ் மன்ஸ்ஸா இருக்கம்போதே நாங்க இந்தியா வந்துட்டோ எல்லா வைண்டப் எல்லா பண்ணீட்டு உம்
ஓகே ஓகே ம் சேரி எதால வாங்கிட பண்ணி வன்ட்டீங்க
அ நாங்க ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணதுதா நாங்க இதுதா யோசிச்சோ இந்த மாதிரி ஆ இந்த இயர்லயோ இல்ல இப்போ நா வந்து ப்ரெக்னண்ட் ஆனதுக்கு அப்றோ இல்ல இல்ல சாரி நா தப் பா சொல்ற இவரோட விசா இருந்தது சோ விசா வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல ஏன்னா அஹ் நாங்க யோசிச்சுட்டோ அஹ் இந்த டைமுக்கு நம்ம வந்து வீட்டு அ இந்தியா போய் செட்டில் ஆயிர்ணு அப்டின்னு அது ஏ அப் அப்டின்னா அ என்னோட ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் அதுக்கப்றோ என்னோட அம்மா எல்லாருமே இங்க தனியா இருந்தாங்க இருக்காங்க அஃப்கோர்ஸ் ரிலேஷ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பட் அ ஒரு பைய கூட இருக்கிறது இல்ல மருமகள் அவுங்க எல்லாத்து கூடயு இருக்கறது அவுங்களுக்கும் கொஞ்சோ இருக்கு கூலயா ஏன்னா கல் கல்யாண ஆயி நாங்க பதினஞ்சு நாள்லியே யூ எஸ் போயிட்டோ சோ அவங்க கூட நா வந்து இருந்ததே இல்ல அதுக்கப்றோ ஏஜ் ஆயிட்டு இருந்தது சோ நாங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணியிருந்தோ இந்த மாதிரி இதுக்கப்புறோ விசா வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோ அப்டின்னு சோ அதுக்கப்றோ கரெக்டா இருந்தது ஆக்சுலி நா பிரெக்னன்ட் ஆனதுகப்றோ டெலிவரி ஆனதுகப் அப்றோ பேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஆனதுக்கு அப்றோ இந்த மாதிரி விசாவு கரெக்டா எக்ஸ்பயர் ஆனது எல்லாமே எனக்கு என்னமோ பிளான்டு அப்டின்னு ஒரு தாட்
ஓகே இப்போ உங்க பேபி அங் க யூ எஸ் ல பிறந்தனால அவங்க யூ எஸ் யூ எஸ் சிட்டிசன்னா இல்ல இண்டியன் சிட்சீஷ் தா வருமா
இல்ல இல்ல இல்ல அவ வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் தா அ இங்க வந்து இப் இங்க ஸ்டே பண்றதுக்கு அவளுக்கு பர்மிஷன் வேணு அதனால ஓ சி ஐ கார்ட் நாங்க ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணிட்டோ
ஓகே இப்போ உங்க பொண் ணு நெனச்சா போலா அங்க அமெரிக்கால போய் அங்கே செட்ல் ஆவலா எந்த ஒரு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸோ எந்த ஒரு டாக்குமெண்டோ எந்த ஒரு ஜாப் செக் கிரிடியோ இல் யூனிவர்சிட்டியோட அந்த அப்ளிகேஷ ஏனா எதுமே தேவ கெடையாது அப்டித்தான
ஆ எஸ் எஸ் எஸ் அவ எப்ப வேணாலு போலாம் ஃப்ரீ டூ ட்ராவல் அவ லா
ஓகே ஓகே சரி நீங்க ஆ முதல்ல இருந்தே கொழந்தைல இருந்தே நீங்க தமிழ்நாட்டுல தா இருக்கீங்களா இல்ல னா எப்டி நீங்க
இல்ல இல்ல அ எப்டின்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்றோ இங்க தமிழ்நாடுல செட்டில் ஆயிட்டாங்க ஸோ தமிழ்நாடு் அ கோயம்புத்தூர் வந்து என்னோட பொறந்த ஊர் சோ அ பொறந்தது வளந்தது ஸ்கூல் காலேஜ் அஹ் ஜாப் எல்லாமே கோயம்புத்தூர் தா
ஆ ஆனாலு உங்களுக்கு ஹிந்தி தெரியு கரெக்டா
ஆ ஹிந்தி என்னோட மதர் டங்
ஆ உங்க அம்மா பேசி பேசி உங்களுக்கு ஹிந்தி தெரியு தமிழ் நீங்க படிக்கு போது ஸ்கூல்ல காலேஜ்ல கத்துக்கிட்டீங்க உங்க அம்மாக்கு தமிழ் தெரியுமா
ஓ எங்க அம்மாக்கு தமிழ் தெரியு எங்க அண்ணாக்கு தெரியு ஆ எங்க அப்பா இருந்தாரு அவருக்கு தெரிஞ்சு இரு தெரியு இப்போ இல்ல எங்க அப்பா பட் எல்லாத்துக்கு தமிழ் தெரிஞ்சு தெரியு நாங்கல்லா எங்க வீட்டுல இருந்தத விட எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுலதா நெறைய இருந்தோ சோ அ அதுனால எங்களுக்கு கன்னடா தெலுகு எல்லாமே வந்து அப்டியே என்ன சொல்றது ஒரு லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லலாமே
அ சூப்பர் சூப்பருங்க இப்போ நீங்க எ உங்க அம்மாவோட ஒரு ஆ நேட்டிவ் எது ப்ராப்பரு இந்தியால
ஆந்திரா குண்டூர்
ஆந்திராவா ஆந்திரா அப்பா அப்பாவோட நேட்டிவ்
அப்பா வந்து நேட்டிவ் வந்து எங்க எல்லாத்துக்கு ராஜஸ்தான் தா ஆனா அம்மா எப்டி எங்க அம்மா அப்பா வந்து மேரேஜ் ஆகி இங்க செட்டில் ஆனாங்க ளோ எங்க அம்மாவோட அம்மா அப் பா வந்து ஆந்திரா குண்டூர்ல கல்யாணத்துக்கு அப்றோ செட்டில் ஆனாங்க அதே மா ரி எங்க அப் அ அம்மா அப்போட அம்மா அப்பா காக்கி நாடால
ஆ ஓகே ஓகே ம் புரிஞ்சுது
ம் சோ புல் எனக்கு எல்லா லாங்குவேஜு வந்து என சொல்றது அப்டியே தெரியு நல்லா எனக்கு லாங்குவேஜ் கத்துக்கறது இஷ்டம்னால எனக்கு வந்து அவுங்க என சொன்னாலு ஒரு டூ டேஸ்லயே கத்துக்குவே
சூப்பர் சூப்பர் நல்லதுதா ஒங்ளுக்கு ஃப்யூச்சர்ல நல்ல யூஸ்ஃபுல் ஆ இப்பவே நல்ல யூஸ்புல் ஆயிட்டு தா இருக்கு நென
ஃபிரைட் ஃப்யூச்சர் இல்ல
ஆமா ஆமா ம்
சேரிப்பா இந்த விஷயத்துல உங்க கூட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்
நன்றி